ஆ
சொல்லுங்க சொல்லுங்க அப்டிதா ஆன்லைன்ல அவுங்க த அவுங் அங்க எடுக்கவே மாட்டா ஆன்லைன்லா எல் இருக்கவே மாட்டாங்க ஸ்டெயிட்ட தா போய் எடுப்பாங்க அவுங்களுக் மட்டு எப்டி கிடைக்குனு அப்ப பாத்துக்கங்க அப்ப ஒரு தௌசண்ட்ல எடுத்தாங்கன்னா அப்ப அவுங்க எப் எந்த வேல்யூ வேலை எந்த மாரி எடுப்பாங்க அப்டின் சொல்லிட்டு ஹண்ட்ரட்க் எடுக்கும் போதே அந்த மாரி எடு எடுப்பங்க ஒரு தௌசண்ட் எடுத்தாங்கா எவ்ள எவ்ளோ காஸ்ட் எடுப்பா எப்டி எடுப்பாங்கன்னு நெனைச்சு பாருங்க அவுங்களுக்கு மட்டு செட் ஆகுங்க நம்ம தேடி தேடி புடிச்சாலு நம்மளுக்கு மட்டு செட் ஆகாது எனக்கு எப்டி தெரியுங்களா எனக்கு வந்துட்டு இந்த எனக் இப்ப வந்துட்டு மனஸ் திருப்தி எங்க போய் எடுத்தாலுமே எனக்கு அது வந்து பாத்தவுன்னே இந்த ட்ரெஸ் எனக் க்கு அப்பிடின் சொல்லிட்டு அது மனசுல தோணுக
ஆமா ஆமா அந்த மாரி எடுத்த தா அது உடுத்துறதுக்கு நல்ல நம்ம கு
அ எ ஆ இல்லையே நா வந்து நா என்ன நெனப்பே அந்த ட்ரெஸ் போட்டே என்னை பா என்னை பாப்பாங்களா எ எ அது வந்து அட்ராக்ஷன் ட்டனு ஆகுமா அந்த மாரில்லா நெனைப்பே நானு ஆக்சுலி நா எப்பவுமே வந்து அக் அட்ராக்ஷன்ல வச்சுக்கணு யாரா இருந்தாலு அகச்சுலி ரோடல ரோலியே ப் போனாங்னாளோ ப் இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்க அங் இந்த எடத்துல நா அட்ராக்க்ஷன் ஆகோணு அப்பிடின்னு எனக்கு என்க்குள்ள ஒரு இது அந்த மார இப்போ நா ஒரு பங்க்ஷன் போனாலு ஆமா ஒரு பங்க்ஷன் போனாலு அந்த இடத்துல
ம்
அதுதாங்க நெரே எல்லாருமே சொல்லுவாங்க நீ மட்டு இப்பிடி ஆ எங்க கோசிஸ்டர் இருக்காங்க அவங்க எ எங்க வீட்டுக்காரோட ப் தம்பி வைஃப் து க் கா உங்களுக்கு மட்டு எப்பிடிக்கா இந்த மாரி டி ட்டிரசாமி இது ப் ப்பிடிக்கா உங்களுக்கு மட்டு புடிக்குது அப்பிடின் சொல்லிட்டு என்னைய பாத்து எனக் ய சாராரா ப் ப்போ அந் ஒரு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி இப்பிடி ஒரு கிரெஷ்சா இருந்தது சேரின்ட்டு நா எடுத்தே என்னைய எ நா எடுத்தே சொல்லிட்டு நா ஒரு ஒயலட் கலர்ல எடுத்தே நா கொஞ்சோ கலரா இருப்பே அவ வந்து நா எடுத்த அப்பிடின் சொல்லிட்டு அவன் மெருன் கலர்ல எ ஆ மெருன் கலர்ல எடுத்தா அவ கொஞ்சோ கலர் கம்மி நா போட்டே அந்த இது ஒரு பங்க்ஷனுக்கு போட்டோ ரெண்டு பேரும் ஒரு பங்க்ஷனுக்கு போட்டோ அவ்வளோ அட்ராகஷனா அட்ராக்ஷனு ஐயோ ஒரு சிம்பிளா ஒரு ஒரு பைவ் ஹண்ரட் சாரீ கட்னா கூட எல்லாரு எவ்வளோ சாரீ எவ் எவ்ளோ விலைல வேணாலு கட்டுங்க ஒரு பைவ் ஹண்ரட் சாரீ கட்னா கூட நா அந்த து தனியா இருக்கு
ம் ம் அப்பனா உங்க கூட கூட வரவங்களை செலக்ட் பண்றதுக்கு
இல்ல இல்ல இல்ல நா யாருமே அந்த மாரி நா யாருமே கடை கூடிட் போனதில்ல ம் போறே நா போனே எங்க வீட்டுக்கரு கூட போவே அப்பவுமே எங்க வீட்டுக்கார்ரு ஆ நீ உங்கோட இப்ப நா வந்து நா இருக்கவே முடியாது நீயே தனியே போயிட்டு வந்தன்னு லாஸ்ட் பர்த்டேக்கெல்லா என்னையவே தனியா விட்டுடாங்க
ஆ
மரே ஆ இப்ப நா ஒரு பங்க்ஷன் போடுட் நா அந்த ட்ரஸ் வந்துட்டு மறுபடியோ ஒரு பிரபலமான இடத் எதுக்கோ போட்டு போக மாட்டே அந்த மாரி கரெக்டு அந்த மாரி அ மறுபடியு வன்டு அத போடுவே அதைய வன்டு யாராவது வேற யாராவ பங்க்ஷனுக்கு தெரியாதவங்க பாக்காத இருப்பாங்க இல்லையா அந்த மாரி அந்த மாரி யுஸ் பண்ணுவே அந்த டிரெஸ்ச
சேர் சேரி ஒவ்வொரு பங்ஷன்கோ ஒவ்வொரு டிரஸ்தா உங்களுக்
என்னங்க இல்ல இல்ல நா கம்மியாதா எடுப்பே பட்ஜெட் பத்துதா எடுப்பே அதுவு பட்ஜெட் பத்துதா வ வ எடுப்பே எடுப்பே
இதெல்லா வருது ஒரு பங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாரிதா வருது ஏ ஆமா ஆமா போட்டது போட்ட ட்ரெஸு போடவு பிடிக்கமாட்
இல்ல இப்பதா எங்க ஆ அதாவது அம் ஆ எங்க வீட்டுக்காரோட சித்திக்கு சித்தி பையனுக்கு ஆ மேரேஜ் முடின்ச்சி எப்ப போன டி சம்பர்ல டி டிசம்பர் ஒன்னு மேரேஜ் முடின்ச்சி இப் இப்ப ஆகஸ்ட்டுல வந்துட்டு அவுங்க தம்பி கி மேரேஜி ஆக்ச்சுவலி அன்னைக்கு ஒரு சேரி எடுத்திருந்தே அது ஒன் டைம் தா அன்னைக்கு அன்னைக்கு பங்க்ஷன்ல அவங்க முகூர்த்த அன்னைக்கு மட்டு தா கட்ன
ம்
அவுங்கள ரிஷப் ஷன்லா வைக்கல முகூர்த்தம் பண்ணி கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க அவ்ளோதா அந்த சே ரி நா மறுபடியு மாத் திட்டு வந்துட்ட அந்த சேரி மறுபடியு கட்லை இப்போ இப்போ மறுபடியு அவுங்க தம்பிக் கி மேரேஜி ம் டிரஸ் பாத்துட்டு இருக்கோ ஆகஸ்ட் ல ஆகஸ்ட்ல என்னோட பர்டேவும் வருது கரெட்டா அப்போ ஒரு ட்ரஸ் வந்து செ டைரே எனக் மட்டும்
செரி செரி ம் ம் பரவாயில்ல பிளான் பண்ணி நல்லா பிளான் பண்ணி பங்க்ஷனுக்கு என்ன போ எடுக்கலானு நல்லா பிளான் அல்ல ம் ம்
இப்ப கிறிஸ்டின் மேரேஜி இப்ப என்ன எனக்கு வந்து சேரீஸ் அவ்ளாக்கு புடிக்காது எப்பாவாவுத கிராண்டா எடு தா ஒரு சேரீ ந நல்லா நீட்டா ஒண்ணு எடுத்துருவே
ம் ம் நாங்க வந்து இங்க ஃபுல்லா வந்து ஃபங்க்ஷன்னாலே பட்டு சேல மட்டுதா உடித்திட்டு போவோ எங்க பங்க்ஷன்னாலு ஆ ஃபேன்சி சேரி அந்த மாதிரிலா விரும்ப மாட்டாங்க வீட்ல ம்
கி ரிஷப்ஷனுக்கு வேற இந்த மாரிதானே ஏ இப்ப போறது கிறிஸ்டின் மேரேஜி அவுங் வந்து தம்பி வந்து கிறிஸ்டீன்னு அண்ணன் வந்து போன டிசம்பர்ல முச்சவரே இந்து
ம் ம் அப்பிடியா ம் ம் ம் ம்
அப்பரோ
ஆனா பட்டுசேல உடுத்தனா தாங்க அழகா இருக் இப்ப ஃப்ங்ஷன்
ஆ ஆ அது சொல்லுவாங்க சேரியிதா இது பண்றதா அப்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆக்சுவலி நாங்க லவ் மேரேஜி ஆ நாங்களே மேரேஜி பண்ணிக்கி ட்டனால தாலி வந்துட்டு வேற தாலி போட்டுருந்தோம் போன ஜூன்ல தான் எங்களுக்கு தாலி கோ தாலி இது பண்ணாங்க அதாவது அவங்க மொறப்படி தாலி இது பண்ணாங்க சொ சமயபுரக் க கோயில்ல வச் சிதா தா இது பண்ணமா தாலி கட்டனாங்களா அப்ப வந்து சேரி ஒண்ணு எடுத் துந்தோ ஜோ சேரி தெரியுங்களா உங்களுக் க பிங்கிஷ்ஷா இருக்கோ கோல்டன்ல ஜோதிகா கட்டிருந்த எனக்கு ஆமா ஆமா அந்த மாரி எடுத்து
சேரி சேரி ம் இப்போ ஜோதிகா சாரீ எல்லாம் ரொம்ப ஓல்டு ஆயடுச்சே ரொம்ப பழையமாரி ஆ சேரி சேரி சேரிங்க
பிங்கிஷ்ல எடுத்தது எனக்கு எப்பவுமே சூர்யா ஜோதி கா புடிக்குங்க
ஆமா ஆ சேரி சேரிங்க உம் அது பட்டுச்சேலையிலயே வந்து ஆ ரெண்டு ரகமா இருக்கு பியூர் பட்டுங்குற அப்படின்னு இருக் கு இப்ப ஆ பியூர் பாட்டுங்கிறது வந்து ரொம்ப சுருக்கமு இருக்காது ம்
காலயில கடைக்கு போயிருந்தல்ல பட்டு புடவ ச சாரி டிர கடைக்கு ஷாப்பிங இதுக்கு சொன்ன இல்லங்க அங்க பாத்தீங்கின்னா இந்த காட்டன் மாரிதா பட் பட்டு சேரி இருக்கு தெரியுங்களா அதெல்லா சிவா டெக்ஸ்டைல் சிவா டெக்ஸ் உங்களுக்கு தெரியான்னு நினைக்கிறே உங்க ஊர் ஊர்ல இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸு திருப்பூரு கோயம்புத்தூர்ல சிவா டெக்ஸ்டைல் என்கிறது ஃபேமஸு ஃபேமஸு அக்சுவலி அங்க பார்த்தீங்கன்னா அந்த காட்டன்லயே கோல் இது மாரி இருக்கு அந்த சாரீஸ் வந்துட்டு ஆ ஒரு சாரி ஃபைவ்ஹண்ட்ரடு போர் பிப்டி அந்த மாரிதா இருக்குங்க ஆனா ச பட்டு சேரி மாரியே தா இருக் சேம்மு காட்டன் காட்டன் மாரு அதாவது எப்பிடி சொல்றது பட்டு சாரி மாரிய தா இருக்
ம் பரவால்லய ஐநூறு ரூபா அவக அந்த ரேஞ்சக்கு வருதா
டெக்ஸ்டைல்ஸு பரவா அர் அவ்ளோ இது சூப்பரா இருக் இவுங்க அதே சேரிய கொண்டு வந்து டு அ தௌசன்த்திஹண்ட்ரடு வெச்சு ட்டாங்க எனக்கு பாத்துட்டு ஐயோ போய் எவ்ளா காஸ்ட்லி அப்டின்னு ஒரு டி ஷட்டு வெல நானூறுபான் போட்டு வச்சிருந்தாங்க பசங்களுக்கு கொழந்தைங்களுக்கு செர் தம்பிக்காவுது எடுக்கலா அப்டின் சொல்லிட்டு போய் பாத்தா டி ஷர்ட் நானூறுபா அப்டின் போட்டு வச்சிருந்தாங்க அப்பா ஒன்னு எடுக்லைனாலே என்ன சங்கடமா இருக்கு என்ன பன்றது தெ ரியாது அப்டியே வந்துட்டோ வேற வழியே இல்ல அதுக்காக பட்டு சே ரி நார்மலா ஒரு டூ தௌசண்ட் ஒரு ஃபோர் தௌசணு‌ சம்திங் வ ரதல்லா ஃபிஃப்டின் தௌசண்ட் போட்டு வச்சிருந்தாங்க நம்ம பட்ஜெட் இருந்தா தானங்க எடுக்க முடியு எடுக்கல சங்கடமா இருந்துச்சு பக்கத்து வீட்லியே நானுந்தா போனெங்க எடுக்லீங்க சங்கடமா இருந்து ச்சு என்ன பண்றதுன் தெர்லீங் க அப்டியே வ
ம் ம் ஆமா வெலய பாத்தாலே பயந்து ஓ டிட்டு வந்துற மாரி இருக்குலே ம் வெலய பாத்தாலே பயப்பட்ற மாரி இரு
ஆமா ஆமாங்க ஆமாங்க சுடிதாரல்லா இப்ப அவ் அந்த மா க கடக்கி போயி ஒரு ட்ரெஸ் எடு இக்ன அங்க கொஞ்ச க்குன்னா அங்க கொஞ்ச க்வாலிட்டியா இருக்கு எனக் தெருஞ்சு சிவா டெக்ஸ்டைல்ஸ்ல அங்கதா லாஸ்ட் டைமா நா பர்சேஸ் பண்ணே பர்த்டேக் கு அந்த அந்த மாரில்லா பா போனோம்னா கொஞ்ச பாத் எடுக்கலாங்க இப்போ ஒண்ணுமே இல்லாத இந்த பிரெண்ஸ்லல்லா ஒண்ணுமே இல்லாத சுடிதாருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரூபா போட்டு விப்பாங்க
ம்
அதுல ஒரு டிஃசைன் இருக்காது ஒரே ஒரு சின்ன டிஃசைன் தா இருக்கு மேல வந்துட்டு ஒரு கோல்டுல வந்துட் ட்டு ஒரு ஆரிவொர்க் பண்ணியிர்பாங்க அது வந்து டு தௌசன் ஃபை நூறு ஹண்டர்ரு சேத் ட்டா குடுத்துருப்பாங்க எம்டி பேண்ட் தா அதுலயு கோ ஒர்க் இருக்காது ஆ சால்ல வந்து கொஞ்ச இருக் கோ இது மட்டு தா அந்த வர்கு கியூ ஒரு மூவாய்ர்வ போட்டுர்ப்பங்க இதுவே அங்க போனன ஒரு செவன் ஃகன்ரெட் எய்ட் ஃகன்ரெட் பட்ஜெட்டில எடு கிலா
பரவல்ல இவ்ள கம்மியா கிடைக்கிது உங்களுக்கு இவ்ளோ டிசைன் வச்சி ம் சேரி சேரிங்க இங்க மதுரை ரெண்டு மூணு கட இருக் கு ஆ முக்கியமா போத்திஸ் அங்கத பேய் வாங்றது
சேரி சேரிங்க நல்லா இருக்குங்க பட்டு போத்திஸு போயிருக்குங்க ரொம்ப
ஆமா இங்க மதுரையில வந்து ராஜ்மஹால் போத்திஸ் ரெண்டு கடைதா நாச்சியார்ன்னு ஒரு கடை இருக்கு அந்த மூணு கடையிலதா ரொம்ப அதிகமா மக்கள் வாங்குற மாதிரி இருக்கு மத்தபடி சின்ன சின்ன கடைகள் ரொம்ப இருக்கு அது ஹோல்சேல்ல வாங்குற கடைகள் சின்ன சின்ன கடைகள் ரொம்ப இருக்கு இங்க மதுரங்கறது பக்கத்து பக் துல வந்து சின்ன சின்ன கிராமமா இருக்கு அங்கிருந்து வந்தவ மக்கள் வாங் வாங்க
செரி செரி செரிங் ம் ம் ம் ம் செரி செரி நீங்க ஈவினிங்ல கா காஃப் பி சாப்ட மாட்டீங்களா
ஆ நாங்க டீ சாப்புடுவோங்க
டீ சாப்டுவிங்களா இல்ல இல்ல நாங்கல்லாதான் டீ நாங்க எங்க ஆக்சுவலி இந்த டீ காஃபி பழக்கமே வந்து தி எங்க மாமியார் மாமனாரோடது நாங்கல்லா எங்க வீட் ட்ல எல்லாம் வந்துட்டு கு குடிப்பாங்க பட் நாங்க குடிக்க மாட்டோம் பசங்கலா குடுக்க மாட்டோம் பொண்ணுங்கள நாங்கலா குடிக்கவே மாட்டோம் அம்மா அப்பா குடிப்பாங்க அந்த மாரி அப்புறம் இவ இவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து வரப்ப எல்லாரும் குட்டில இருந்து எல்லாமே காஃபி டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இந்த காஃபி காஃபி மட்டும் து அத நான் மார்னிங் நான் குடிக்க மாட்டேன் ஈவினிங் மட்டும் ஒரு காஃபி குடிப்பேன் அவ்ளோதான் ப்ப அய் இப்போ வந்து ஆ பையன் வந்து எயிட் தாட்டிக்கே டைம் முடிஞ்சிருச்சி முடிய போகுதுன் நெனக்கிறேன் பையக வந்து எயிட் தாட்டிக்கே கெளம்பிருவானா
ம் ம் ஹலோ ஆ கேக்குது ஆ கேக்குது கேக்குதுங்க ம்
செரி இருங்க டைம் அப்பாயிடுச்சி மறுபடியும் நா கூப்பற
ஹலோ நான் அப்பறம் பேச சறங்க ஒங்கூட
க
இல்ல இல்ல நா இந்த ஒரு வேல இருக்கு வேல முடிச்சிட்டு ஃபோன் பண்றங்க ஓகேங்க ம் ம் ஓகே